வணக்கோ
வணக்கம் தோழி
எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்ட்டிங்களா ஆ கேக்குதுக்கா
என்ன பண்றீங்க
படுத்துருக்க கா நீங்க என்ன பண்றீங்க சாப்ட்டீங்களா
இல்ல தோழி இன்னு சாப்பல்ல சாப்பாடு வடிச்சிருக்க இன்னு அங்க கருவாடு சொல்லி இருந்தல்லா தோழி அத ட்ரை பண்லா இருக்க மாரி
ஆ ஓகேங்கா
தயிர் கொஞ்சோ இருக்கு
ஆ
அடுத்த ஆச்சு அ கருவாடு மட்டு கொஞ்ச வறுத்துக்கிட்டன்னா சாப்ட்டுக்கலான்னு விட்டாச்சு
ஆ சரிங்கப்பா
சரிங்க தோழி நீங்க என்ன சாப்ட்டீங்களா
சாப்பட்லங்கா இனிமே தா சாப்பட்னு
சரிங்க தோழி தோழி உங்களால அப்ப எப்டி சொல்றது ஒருல ஒரு கஷ்டத்த மட்டு என்னால மறக்கவே முடியல அப்டின்னா எந்த கஷ்டத்த சொல்லுவீங்க
எனக்கு எந்த கஷ்டமு இல்லக்கா நா ஜாலியாதா இருக்க உங்களுக்கு எதாச்சுன்னா நீங்க எது சொல்வீங்கன் சொல்லுங்க
எனக்கு எந்த கஷ்டமு இல்ல தோழி எனக்கு என்ன கஷ்டனோ அம்மா அப்பா விட்டுட்டு ஒரு லவ் மேரேஜ் பண்ணோ பாத்தியா அதுதா கஷ்டோ இப்ப வந்து அவுங்க எனக்கு ஒரு வலகாப்புக்கு அவங்க வர கெடயாது எதுவுமே செய்ய கெடயாது எனக்கு பேபி பொறந்ததுக்கு வர கெடயாது எதூ செய்ய கெடயாது அதெல்லா ரொம்பொ கஷ்டமா இருக்கு அதெல்லா நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்டின்ற மாரி தோணு அதுதா தோழி எனக்கு கஷ்டமான ஒரு விஷயோ
ஆ சரிங்கா எனக்கு எந்த கஷ்டமு இல்ல நா சந்தோஷமாதா இருக்கே
அப்டியா தோழி
ஆ
செரிங்க தோழி உங்களுக்கு இப்ப கஷ்டோ இல்ல சரி ஓகே சந்தோஷமான வி எந்த மாரி சொல்லுவீங்க ரொம்ப நா சந்தோஷமா இருந்த இந்த நாள்ல அப்டி
கேட்டோனே எங்க அப்பா வாங்கிட்டு வந்து தருவாரு பாரு அப்ப எ மூஞ்சில இருக்கு ஒரு சந்தோஷோ
செரிங்க தோழி
அப்பா வாங்கிட்டு வன்ட்டாரு அப்டின்னு இப்ப புதுசா ட்ரெஸ்ஸு அதே மாரி இப்ப பொங்கல் தீபாவளில்லா வந்துச்சுன்னா தோழி எனக்கு எனக் க்கு அஞ்சு டிரஸ்ஸு எங்க அக்கா அஞ்சு டிரஸ்ஸு ஏ தம்பிக்கு அஞ்ச டிரஸ்ஸு அந்த மாரிதா எடுப்போ அதுவே தீபாவளிக்கு வச்சுக்குவோ பொங்கலுக்கு வச்சுக்குவோ இப்ப அது பொங்கல் முடிஞ்சு இந்த மாரிதா அந்த மாரிதா ஏ பர்த்டே வருமா எங்க வீட்ல என் பர்த்டே அப்போ காசு இருக்காது அப்போ நா வந்துட் டு அந்த டிரெஸ் எடுத்து போட்டுப்ப
சரிங்க தோழி அப்பா எத்தன் நாள் கழிச்சு வீட்டுக்கு வருவாரு வண்டி ஓட்ட போறாருல
இ இன்னைக்கு நை இன்னைக்கு போனாருன்னா இன்னைக்கு நைட்டு் ஃபுல்லா வண்டியில இருப்பாரு அடுத்த நாள் காலையில மதியமா ஒரு மூணு மணிக்கா வீட்டுக்கு வந்துருவாரு
செரிங்க தோழி அம்மா எந்த மாரி வேலைக்கு போறாங்க
அம்மா வந்து காட்டு வேலைக்குதாக்கா போவாங்க ஆனா இப்ப வந்து போறதுல்ல வெயில் அதிகமா இருக்கு அப்டின்னு சொல்லி வீட்ல தா இருக்காங்க
சரிங்க தோழி அம்மா வந்து உங்களுக் தெரிஞ்சு உங்களுக்கு விவர தெரிஞ்சதுலந்து அம்மா வந்து வேலைக்கு போறாங்களா இல்ல இப்பதா எடையில வேலைக்கு போறாங்களா
இல்ல எனக்கு சின்ன வயசு சின்ன வயசுலேருந்தே அம்மா வேலைக்கு போயிட்டு தா இருக்காங்க
சரிங்க தோழி அப்பா
அப்பா வந்துட்டு நா ஒரு ரெண்டாயிரத்து எட்லருந்து போற போறாரு நா பொறந்த வருஷத்துலருந்துதா அப்பா போறாரு
அப்பா அப்ளை பண்ணியிருந்தாரா அந் ஜாப்க்கு
ஆ
தோழி சீமு தோழி கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க்கா
ஏ என்னாச்சு திடீர்னு சைலண்ட்டாய்ட்டிங்க
ஏ தம்பி வந்ட்டான்க்கா சிரிச்சிக்கிட்டே இருக்கா
சரிங்க தோழி
ஆ அப்பா வந்து நா பொறந்து வருஷத்துலருந்து போற போறாருக்கா ரெண்டாயிரத்தி எட்லருந்து போறாரு அவரு ஆமா அப்ளை பண்ணாரு ஆம் அந்த இது பண்ணுவாங்களே எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணுவன் சொல்வாங்களே வேலை வாய்ப்பு ஆ அது பண்ணிட்டே இருந்தாரு அப்புற அவருக்கு ஜாப் கெடைச்சிடுச்சு
சரிங்க தோழி அவுங்க எப்டி ஹாப்பியா இருந்தாரு ஜாப் கெடைக்கையில
அப்பா வந்துட்டு போய் ஜாயின் பண்ணி அப்பல்லா எனக்கு வெவர தெரியாதுக்கா எனக்கு எதுவுமே தெரியல
அப்படியா
ஆ நா நா அப்பதா பொறந்தே ரெண்டாயிரத்தி எட்டு
சரிங்க தோழி ரெண்டாயிரத்தி எட்ல தா பொறந்தீங்களா
ஆ ஆமாங்க்கா எனக்கு எதுவு தெரியாது ஆனா ஜாயின் பண்ணது இந்த தேதி எல்லா சொல்லுவாங்கல்ல
ஆமாந்தோழி
அது அது அப்பா சொல்லி நா கேட்ருக்கே அதனால சொல்ற
சரிங்க
அதே மாரி நா வந்துட்டு ஜெயலலிதா பொறந்த நாள் அன்னைக்கு பொறந்தேன்னு சொல்லி எனக்கு வீடு வந்துச்சு எங்க அப்பாக்கு எங்க அப்பாவு அந்த கட்சி தா செயலாளரா இருந்தாரு
இல்லல்ல வேணா அதெல்லா வேணா தோழி ஆ அம் ம் வேற ஏதாவது சொல்லுங்க தோழி
அதா வீடு வந்துச்சி அந்த மட்டு கட்டிருக்கோ
சரிங்க தோழி
ஆம்
தோழி உங்க லைஃப்ல வந்து நீங்க எந்த மாரி சாதிக்கணும்னு நனைப்பீங்க
நா வந்து இப்ப நா போலீஸ் ஆகணுன்னு சொல்லிட்டு இருந்தலாக்கா ஆனா போலீஸ் ஆயிட்டனா ம் அது எனக்கு ஒரு சாதன தான இதுவே வேற வேலை கெடை சிச்சிட்னா அதுவு சாதன பண்ற மாதிரிதா நம்ம நினைச்சம் நினைச்ச வேல நம்ம கெடைச்சிருச்சே அப்டின்னா அது ஒரு சாதனையா இருக்கு
ஆமா ஆமா உண்மையாளுமே உம் தோழி உங்களுக்கு புடிச்ச கா பழங்கள் எந்த மாதிரி பழங்கள் புடிக்கு
எனக்கு ந எந்த பழ வேணா சாப்டுவக்கா வீட்ல அப்பா வாங்கிட்டு வரு ஆனா அதிகமா திராட்சை தா வாங்கிட்டு வருவாங்க அபாரோம் மேங்கோஸ் சீசன் அன்றுருச்சின்னா மேங்கோ வாங்கிட்டு வருவாங்க அதே மாதிரி கல்லெல்லா சாப்புடுணுனா எனக்கு வந்து வெவுச்ச கல்லதா பிடிக் எனக்கு வந்து வெவிச்ச கல்லதா புடிக்கு பச்சக்கல்லல்லா புடிக்காதுங்கா
சரிங்க தோழி வீடு காடு இருக்கா தோழி கேக்குதுங்ளா உம் காட்ல எந்த மாதிரி எல்லா போட்டிருக்கீங்க தோழி
ஆட்டுல நெல்லு போடுவாங்கக்கா
சரிங்க தோழி உங்க வாய்ஸ் கொஞ்சோ பிரேக் ஆகுது நல்லா கிளியரா பேசுவிங்ளா
ஆ சேரிங்க்கா
உம் சரிங்க தோழி இப்போ வந்து நீங்க வயல்ல வந்து இப்போ என்னென்ன போட்டருக்கீங்க
நாங்க வந்துட்டு நெல்லு விளைவு ஏரிக்கு பக்கத்துல இருக்க காட்ல வந்து நெல்லு தா வெளையு
சரிங்க தோழி
அதுக்கப்ரோ இங்க இங்க எங்கே எங்க ஊருட்டு எழுத்தூரன அங்கு கொஞ்சோ காட் இருக்கு அங்க வந்துட்டு சோளோ பயிரு கரும்பு எல்லாமே போடுவோ
சரிங்க தோழி
ஏனா ஏரிக்கி ஏரிக்கி பக்கத்திலயே ஏனாம் வேற எதாது வச்சோம்னா வைய ஏரி தண்ணி வந்துருன்னு சொல்லுவாங்க
ஆமாம் தோழி
ஏரி தண்ணி வந்து பயிர்லா வேஸ்ட்டா போயிட அப்டின்னா பயிரா இருந்தா அது தண்ணி நம்ம கட்டவே தேவ இல்லல்ல ஏரிலருந்து எவ்ளோ தண்ணி வந்தாலு அது ஈத்துக்கு அது ஒலையாவே இருந்தாலு எப்டியாவது ஓட்டிடுவாங்க
சரிங்க தோழி ஆ நீங் தூங்க போற டைம்ல அதிகமா தெய்வத்த பத்தி நெனைப்பீங்களா இல்ல அவுங்க நீங்க பாட்டுக் அசால்டா தூங்கிடுவீங்ளா
உம் நா வந்து கொஞ்ச நேரோம் ஃபோன் பாத்தனாலே கண் எரிய ஆரம்பிச்சிரோம்கா எனக்கு அதுனால நானு சீக்கிரமா அப்டியே தூங்கிருவேன்
சரிங்க தோழி அப்பா உங்கள எதுக்கு கண்டிஷன் பண்ணுவாரு
எதுக்கு அவ்ளவா எதுவு கண்டுக்க மாட்டாருக்கா ஆனா ஃபோன் வந்து அதிக நேரோம் யூஸ் பண்ண கூடாதுல்ல அது நமக்குதான பிரச்சன அப்டின்னு சொல்ட்டு காலையில ஃபுல்லா ஃபோன் பாக்குறே அப்றோம் நைட்டு தூங்குற வரைக்கும் ஃபோன் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஃபோன வந்து ஆஃப் பண்ணி வைய் கால்ல பாருன்னு சொல்லி சொல்லுவாரு
சரிங்க தோழி இப்ப நீங்க காலேஜ் போறீங்கல்ல நீங்க காலேஜ் போகையில வந்து கொஞ்சோ பாத்து பத்திரமா போயிட்டு வா அப்டின்றது சொல்ற வார்த்தை யாரு சொல்லுவா
எங்க அப்பாவும் சொல்லுவாரு அம்மாவும் ரெண்டு பேருமே சொல்லுவாங்க
சரிங்க தோழி அ அடிக்கடி உங்களுக்கு கால் பண்ணுவாங்களா காலேஜ்ல இருக்கைல
அப்டில்லா பண்ண மாட்டாருக்கா
சரிங்க தோழி இல்ல ஒரு பயத்னால கால் பண்ணுவாங்கல்ல
ஆமா இந்த மாரில்லாம் எங்க வீட்ல பண்ண மாட்டாங்க
சரிங்க தோழி
ஏனா எனக்கு இங்கயே பஸ் வந்துரும்கா பஸ்ல போயிட்டு பஸ்லயே வந்துருவே அதனால எங்க வீட்ல யாரும் கால் பண்ண மாட்டாங்க இது ஹாஸ்டல்ல இருந்தன்னா டெய்லி கால் பண்ணி பேசுவாங்க
சரிங்க தோழி அப்பா அதிகமா உங்களுக்கு கால் பண்ணுவாரா இல்ல ஹாஸ்டல்ல இருக்கைல அம்மா அதிகமா கால் பண்ணுவாங்களா
அப்பாவு பண்ணுவாரு அம்மாவு பண்ணுவாங்க்கா
சரிங்க தோழி உம் உங்க தம்பிய வந்து எந்த லெவல்ல உங்களுக்கு புடிக்கும் எந்த லெவல்ல புடிக்குன்னா ஒவ்வொரு தம்பிங்களா பசங்கல்லா சண்ட போடுவாங்க அக்கானாலே
நான் தம்பியும் சண்ட போடுவோ ஆனா எனக்கு இப்ப ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டோம்னா அப்றோ அடிக்கிறதுக்கு கை வராது
சரிங்க தோழி
பாவோ அப்டின்னு நெனைப்பே நானு
செரிங்க தோழி அதனால தா அதிகமா சண்ட போட்டுக்க மாட்டீங்களா
அதிகமா சண்ட போட்டுக்க மாட்டோம் அதே மாரி எங்க அப்பா இருந்தாருன்னா சண்ட போட்டுக்கணோம்னா எங்க அப்பா ஒரு கத்து கத்துனாருன்னா போது ரெண்டு பேருமே அமைதியா உக்காந்துருவோ
உம் மேக்சிமா எதுக்கு தோழி உங்க ரெண்டு பேத்துக்கும் சண்ட வரும்
ஃபோனுக்கு தா ஃபோன் வந்து நா பாக்கும்போது அவே பாப்பா
செரிங்க தோழி
அதுக்கு சண்ட வந்திருக்கு அதுக்கப்புறோம் கட்டில்ல படுக்கறதுக்கு நா தா படுப்பே நீ எ கூட படுக்காத
உம் உம்
அப்டின்னு அதுக்கு
சரிங்க தோழி
அந்த மாரி சண்ட வந்திருக்கு
சரிங்க தோழி
அவ அவே எதாது சாப்ட்டுட்ருந்தா கூட இப்ப என் ஏ சா எதாச்சு சாப்ட்டுருந்தா அப்டின்னா கூட எனக்கு வச்சிருவா நா கேட்டேனா எனக் குடுத்துருவா ஆனா நா வந்து குடுக்க மாட்ட
சரிங்க தோழி
அப்பாவு அப்டின் நெனச்சன்னா நா குடுத்துருவ அப்டி ஒன்னு இல்ல நா தர முடியாது அப்டின்னனா தராமதா இருப்ப ஆனா அவ அப்டி இருக்க மாட்டா நா கேட்னா தந்துருவா
சரிங்க தோழி தோழி நமக்கான நேரம் முடிந்தது தோழி நன்றி தோழி
ஆ நன்றிங்கா
ம்